ஹலோ சிஸ்டர் நாதா ஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆஆ என்னடா இது தனலட்சுமி காளிங்ன்னு வருதுன் பாத்
அஹ ஏய்யனோட நம்பர் தாங்ஸ் ஜென்னல் நம்பர் எங்க அம்மாவோடது
இது யார் நெம்பரு அப்படியா அப்ப அன்னைக் வர்ல
ஏங்க வேற எதாவது பேசுங்கங்க ஃப்ரீயா இருக்கீங்ளா
ஆஅ சொல்லுங்க சிஸ் செல் சொல்லுங் சொல்லுங்க
சரிமா ருக்கு அ
இல்ல இல்ல எ ஹெஸ்பண்ட் எ ஹ்ம்ம் ஹ்ம்ம்
ஹ ஹ அப்படியா நா நீங்க தா விட்டீங்களோனு நினைச்சே என்னடா அ சவுண்ட் இவ்வளோ டிஃப்ரண்டா கேக்குது சரி இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல அப்ற பேசலாமா
ஃப்ரீயா தா இருக்க சொல்லுங் பேசுங்க பேசுங்க
ஆஹ செரி செரி ரொம்ப நாள் ஆச்சு செரி கால் பண்ணுவோம்னு தான் கால் பண்ணேன் பயங்கர சத்தயெல்லா வரும் சரி ஏதோ நெறைய சாப்பட்டுருக்காங்க போல டிஸ்டப் பன்
அஹ அஹ அஹ
ஆஹ் ஏன்னா உங்களுக்கு வேற விக்கல் வருது புளையே பெரிய பெரிய ப்ராப்ளமா இருக்கு பல ஹ் ஹ் அப்புடியா சேரி என்ன சாப்பாடுங்க மதியு வீட்டுல இவ்ளோ சவுண்ட் வர அளவுக்கு
அ சிஸ்டர் அவரு எப்பமே அப்படிதான் சிஸ்டர் பண்
அப்படியா நான் கூட ஏதோ ஸ்பெஷலா செஞ்சுட்டீங்க போல நினைச்சேன் க்குங் க்குங்
ஆஹ் சேரி சேரி அங்கன மழையா பெஞ்சிச்சு இன்னைக்கு
உம் அங்க
அப்படியா இங்க இங்க வந்து நேத்து சரியான மழை சிஸ்டர் ஈவினிங்கு அது கொரியர்ல்லா கொஞ்சம் ஆட்ரு போட்டிருக்கன்னா வர கொஞ்சம் டிலே ஆகுது சரி அதான் அங்க என்ன மழையா என்னன்னு கேட்போன்னு கால் பண்ணே
ஆஹஹ இங்க ஆமா ஆமா சிஸ்டர் இங்க சரியான மழை
ஆஹ் ஆடர் எல்லாம் கொஞ்சம் டிலேவாதான் வரும்போல உம்
ட்ரரைனுக்கு வரல
வே‌‌ அட ஏங்க நீங்க வேற இன்னொரு குரூப்ல எல்லாம் ஆர்டர் வரதெல்லாம் எடுத்து நான் எ குரூப்ல போட்டுட்டு இருக்கேன் சில்லது
அப்படியா
அஹ் ஆமா கொஞ்சம் கொஞ்சம் என்னோடது கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவங்களோடது அடுத்தான் ஓடிட்டு இருக்கேன் அப்படி போட்டாதாங்க எல்லாரும் இந்த குரூப் ரன்னிங்ல இருக்கு ஓகே அப்படனு நம்புவாங்க என்னா நம்ப மாட்டாங்க சிஸ்டர் ஆஹ் நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் ம்ச் சேரி உங்களுக்கு ஆடர் ல்லாம் வந்துட்டுக்கு போற நல்லாதான் பண்றங்கன்னு ஒரு கீழ் வரும் எல்லாருக்கும் அஹ் அப்புறம்.. உங்க பிசினஸ் லாம் எப்படி போயிட்டு இருக்கு சிஸ்டர்
ஏதோ சிஸ்டர் ஏதோ இப் இப்ப எதுவுமே இல்லை ஆஹ் கேக்குதா
உம் கேக்குது உ கொஞ்சம் சவுண்ட் உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கு என்னங்க
மே இல்ல
ஆ ஆ ஆ ஆ நீங்க குடுக்குறதுதா என க்கு ஆர்டர்ன்னு வச்சுக்கோங்களே ஒண்ணு ரெண்டு குடுக்குறீங்களே.
சிஸ்டர் நா உண்மையா கேக்குறே உங்களுக்கு ஆர்டரே வரதில்லையா என்ன?
அதுதா சிஸ்டர் நானு சொல்றே. ஒண்ணு ரெண்டு ஏதாது வருங்க வீக்லி ஒரு மூணு ஆர்ட்றாது கண்டிப்பா ஆனா வரு அதுக்கு கொறைச்சு எல்லா கெடயாது மூணு நாலு ஆர்டராது வரு.
டர் உங்களுக்கு எவ்ளோ வரு?
அது மூணு நாலு ஆர்டருல எவ்ளவுங்க வரப்போது? அதுவே போதுமே சிஸ்டருங்கிறீங்க. ஹஹ
சேரி சே
என்னன்னு தெரியுமே
ஆமா ஆமா
ஆ அது கொறைஞ்சது நா சொல்றே. அதிகமா எவ்ளவு வேண்ணாலு வரு. சில பேரு பத்து கேப்பாங்க சில பேரு எட்டு சாரீ இந்த மாரி பத்து சாரீன்னு சில தடவ கேட்டாங்கன்னா அப்ப நம்மளுக்கு கூட கெடைச்சிருக்குன்னு அர்த்தோ அந்த மாதிரி இப்பெல்லா என்னங்க எல்லாருமே யூ டியூப பாத்துட்டு ஆ எ ல்லா கடக்காரங்களு யூடியூப்ல வீடியோ போட்டறாங்க. ஆ எல்லாருமே ப்ராப்பராவு பண்ணி குடுத்தர்றாங்க வீடியோ வோட அனுப்பி விட்றாங்க. அப்றோ எப்டிங்க நம்மள மாரி ரீசெல்லர்ஸ்லா தேடி வருவாங்க அதுதாங்க பிரச்சனையே இப்பல்லா. ம் ம் ஆமா அதனாலதா நம்மளுக்கு இப்ப ஆர்ட்ரெல்லா ரொம்ப வரதில்ல நா முன்னாடி பண்ணிட் ருந்தமல்ல எவ் எவ்ளோ ஆர்டர்ஸ் வரு தெரியுமா? ஒரு நாளைக்கி ஆர்டரு புக் பண்றதுக்கே டைம் இருக்காதுங்க. அப்டிலா இருக்கு ஆ நா ஆர்ட்ருக்குனே தனியா குரூப் மெயின்டென் பண்ணிட்டு இருப்பே நானு. இன்னைக்கி போட்ட ஆர்டரெல்லா தூக்கி அதுல போட்டு வச்சுப்பே. அப்பதா ஞாபகோ இருக்குன்ட்டு ஆமா அப்பல்லா பண்ணிருக்கே நானு கஸ்டமர் குடுக்குறாங்கல் ல அத டக்குன்னு எடுத்து அந்த ஆர்ட்ரு குரூப்புல போட்டு வச்சுப்பே வச்சாத்தா நம்மளுக்கு வந்து ஞாபகோ இருக்கு அன்னைக்கி நைட் அத எல்லாத்தையு ரிமைண்ட் பண்ணிட்டு எது எது புக் பண்ணிருக்கோ இல்லைன்னு பாத்துட்டு புக் பண்ணி விடுவே. அப்பல்லா எனக்கு வந்து ச்சு அந்த இதுல மீனாஸ் கலெஷன்ல இருந்து வெளியில வந்தப்ப. ஆ இப்பல்லாந்தா சிஸ்டர் வர்தே இல்ல. னா சும்மா தூ ஆ ஆட்ரு குரூப்பே சும்மாதா கடக்குது
சும்மா இருக்கு
ஆ நம்ப ஃபோன் ஹேங்க் ஆயிச்சுன்ன என்னா பண்றதுக்கான்டி ஆர்டரு குரூப்ல போட்டு இன்னொரு நம்பர் ஏட் பண்ணி வச்சிருக்கே அவ்ளோதா
அப்டியா
ம் நீங்க தா ஸ்ட்ரிக் ஃபாலோ பண்றீகளா
அதேதா சிஸ்டர் போட்டுட்டுருக் இருக்க ஏதாச்சு ஏதாச்சு ரெகுலர் கஸ்டமர் அதுவு நம்பளா போய் கேட்கணு வேணுமா வேணுமான்ட்டு அவ்ளதா
ப்ல அப்டேட்ஸ்லா எல்லாரு பாப்பாங்கள
பாப்பாங்க சிஸ்டர் ஐயோ குரூப்ல இருக்கிறவங்களே கம்மியாதா இருக்காங்க
மத்த எவ்ள மெம்பர்ஸ் இரு க்காங்களுக்கு
ட முப்பது பேரோ என்னமோ இருக்காங்க
ஐய்யோ எனக்கு வந்து நூத்தம்பது இருந்தாங்க சார் இருநூறு பேரு கிட்ட இருந்தாங்க அப்ற இப்டியே கம்மியா கம்மியா ஒன் பிப்டி வந்துச்சு ஆண்ரட் வந்துச்சு இப்போ எயிட்டி ஆயிச்சு
ஆ ஆ அ
ஆமா அந்த எயிட்டிலயுமே நா போடுற அப்டேட்ஸ ரெகுலரா பாக்றது ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் தா பாக்குறாங்களே உங்க கணக்கு தா எனக்குமே பாக்கறது அவ்ளோதா பாக்குறாங்க ஆ மத்தப பாக்கமாட்டிங்க உள்ள போயே பாக்க மாட்டேறாங்க அப்ற ஏன் தா குரூப்ல இருக் இருந்தாங்கன் தெர்ல சும்மா நம்மளுக்காண்டி இருக்காங்க ஓல ச் அப்டிதா நானு நெனச்சுப்பே ஐயோ சும்மா இருக்காங்க போல அவங்க கஷ்டமா இருக்கா என்னனு தெர்ல டொக்கு டொக்குன்னு நம்மவேற போட்டுக்கிட்டே இருக்கோ அப்டின் நெனப்பே
அதா அதா அதா
என்னதா ஸ்டர் பண்றது இந்த ஆன்லைன்ல எல்லா அமௌண்ட் கட்டி பாருங்க அப்டின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பண்ணலாமா இல்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லா வந்துட்டு இது பண்றாங்கல்ல அது என்னது ப்ரமோட் பண்றாங்கல்ல அந்த மாரி எல்லா பண்ணா நம்மளுக்கெலா ஆட்ரு வருமா ஆ இல்ல கட வச்சிருக்கவுங்களுக் கு ஆட்ரு வருமா
ப்ரமோட் பண்றவங்களுக்கெலா அதெல்லா வந்து நம்ம பேப்பண்ற மாரி இருக்கு சிஸ்டர் ஆமா ஆமா அது வேணா இங்க ஷேர் பண்ணி வேணா பண்ணலா
ஓ அந்த ஐடியாலா இருக்கு ஸ்டர் அந்தமல்லா பண்ணோம்னா கஷ்டமா நிறைய பேரு குரூப்புக்குல்ல வ
பண்ணலா ஆனா வாங்கனுல அது ஒரு இது ம் வாங்கலா நம்மளுக்தா லாசா ஆ இரு
ஏன்னா இந்த இவங்க பண்ணாங்க நா முன்னாடி வேல பாத்துட்டுருந்தேல அவங்க பண்ணாங்கல்ல அந்த மாரி நம்மளே ஸ்டாக் வாங்கி மீனஸு அந்த மாரி நம்மளே ஸ்டாக் மீனோஸ் மீனோஸ்
யாரு?
மீனு சிஸ்டர் மீனூஸ்
அதெல்லா எனக்கு தெரியாது அவங்கள இது யாருன்னு தெரியாதே.
அப்படியா? நா அதுல வந்து ப்ரமோட்டரா இருந்தே அவங்களோட குரூப்புக்கு ப்ரமோட்டரா இருந்தப்ப அவங்களுக் கு வந்த கஸ்டமர்ஸ்க்லா ஆர்டரு நான்தா புக் பண்ணி குடுப்பே. அதத்தா சொல்றே முன்னாடி ஆர்ட்ரு அவ்ளோ வரு அப்டின்
ஏ ஆமா சிஸ்டர் நீங்க கூட சொ ன்னிங்களே அப்ப வந்துது அதுக்கப்பறோ ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்களே.
ஆமா ஆமா அதாவது ஏமாத்துல இப்ப நா ரெட் கலர்ல ஆர்ட்ரு பண்ணா எனக்கு ரெட் டே வராது எல்லோவாது கிரீனாது போகு இல்லன்னா வேற சாரீ ஏதாவது போகு.
அச்சச்சோ ஆ ஆ
அந்த மாதிரி. அப்டி இருந்தா எப்படி கஸ்டமர் எல்லாரு என்கொயரி எனக்கு நெறைய வர ஆரம்பிச் சிருச்சு நாந்தான புக் பண்ணி குடுக்குறே. அப்போ ஒரு ஒரு நாளைக்கி பத்து ஆர்டரு பண்றோ நாலு ஆர்டருதா ஒழுங்கா குடுப்பாங்க ஆறு ஆர்டரு வேற எதா குடுத்தர்றாங்கன்னு வச்சுக் குவோ அது ஏன் கஸ்டமர் வந்து யார கேப்பாங்க? என்னையதான கேப்பாங்க ஆ அ துலதா நா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயி வெளில ஒடியாந்துட்டே ஆத்தாடி வேண் டவே வேண்டா ஆட்ரு நம்மளுக்கு முக்
ஆ ஐயோ இப்போ ஒன்னு உங்ககிட்ட இருந்து வாங்கி குடுத்தேன்ல
ஆமா ஃபர்ஸ்ட்டு அது சூரத்துன்னு நா சொல்லிட்டே ஓங் கிட்ட எல்லாமே சொல்லிதா நா புக் பண்றதுக்கு சொன்னே
வே எனக்கு கடுப்பா இருந்துது. இனிமேலு உங்ககிட்ட எதுமே வாங்க மாட்ட சிஸ் டர்னு சொல்லிருச்சு.
ஹ
உஹம்
அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அவ்ளோதா சிஸ்டர் இந்த இப்ப ஏன்கி ட்ட கூடதா ஒரு கஸ்டமர் அதே மாரி வாங்கறாங்க அவங்க எதுவு சொ
சிஸ்டர் அந்த சந்திராவா சந்துருவா அது இரு க்கா சிஸ்டர் இப்
இல்ல அவங்க வல்ல வல்ல நீங்க கேட்டீங்கல்ல அது இன்னு வல்ல அந்த குரூப்ல இருந்து அவ அவங்கதா நெறைய நெறைய கலெக்ஷன் போடுவாங்க சிஸ்டர் எனக்கு.
ஆமா எனக்குமே போடுவாங்க இல்ல நான் ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு ட் அவங்க கிட்டந்து வாங்கி அமௌண்ட் யம்ம எனக்கு என்னத்த ரெகுலரா நம்ம ஆர்டர்
ஆமா ஆமா டூ தௌசண்ட ஆ என்னமோ அவகிட்ட லாக் ஆயிருச்சுன் சொன்னீங்க ஆமா ஆமா
இருங்க என்கொயர்க் நேத்து வந்துச்சுல அது வந்து எனக்கு அந்த கஷ்ட கஸ்டமா தான் சிஸ்டர் எனக்கு அமுச்சிருக்காங்க ஆஹ் நீ எல்லாருகிட்டய இது பண்ன்றியா அப்படி இப்படின்னு பேசுறாங்க
புரியல
எல்லார்கிட்டயும் நீ இப்படிதான் காசு வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு பேசுறாங்க நான் நல்லா புடிச்சு திட்டி விட்டேன் நான் தான் உனக்குதான் நம்பர் அமைச்சு விட்டேன்ல நீ போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புடிச்சு திட்டி விட்டேன்
ஆஹஹ உஹம் உஹம் உஹம் உஹம் புரியுது ஸ்டர் புரியுது புரியுது
உஹம்
எல்லாரிட்டையும் இப்படிதான் காசு வாங்கிட்டு இருக்கியானு எனக்கு புரியல அவங்களுக்கு எப்படி நீங்க
நான் ஏதோ வாங்கிட்டு இது பண்ற மாதிரி பேசுறாங்க அவங்க ஆர்டரு நான் போடாம நான் ஏதோ வாங்கின மாதிரி பேசுறாங்க
அடலூசு உம் நம்ம அப்பல்லாம் ஏமாத்திட்டு ஒன்னு போலையே நம்ம இன்னும் அதே குரூப் வச்சிருக்கோம்
அதுவும் வந்து இல்ல சிஸ்டர் இல்ல இல்ல அதுவு எனக்கு வேற மாதிரி கஸ்டமர்மாரி எங்கிட்ட
பேசி இந்த மாரி கேட்டுட்ருக்காங்க ஆஹ நீங்க ரீசண்ட் குடு இருலையா உங்களுக்கு
நான் வந்து எனக்கு கமிஷன் இருக்குது வேணா நா குடுத்துடுறே
ஹ இல்ல சிஸ்டர் நம்மதான் சி்ஸ்டர் பொறுப் இப்ப உங்களுக்கு நம்ம ஆர்டரு பண்ணவங்க தானே அவங்க சரி இந்த எனக்கு ஒரு வேற கால் வருது இந்த கூப்பிறே இருங்க உம்